எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி கேங்க
க்கேந் தோழி வீட்ல எல்லாரு நலமா தோழி
எல்லாரு நலம் ஆனா என்ன எங்க மாமியார் மாமனருக்கு தா சுகர் பி பி இந்த மாரி பிரச்சனைகள் வந்திருக்கு அதனால அவுங்களுக்கு அப்பப்போ ஒடம் நிலை சரியில்லாமல் போது உங்குளுக்கு தெரிஞ்சவங்குளுக்கு யாருக்காது இந்த மாதிரி இருக்கா சுகர் பி பி னு
எல்லாருக்குமே இப்ப பொதுவா வயசானாலே எல்லாருக்குமே வருதுங்க தோழி
வயசானா அப்டினு இல்லங்க தோழி எனக்கு தெரிஞ்ச வரைக்கு ஒரு சில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஒருது ரெண்டு அதாவது சகோதர சகோதரி அவுங்க ரெண்டு பேருக்குமே பெறக்கும் போதுல இருந்தே அந்த சக்கரை நோய்ங்கறது இருக்கு தோழி அப்போ அப்டிங்றப்போ வந்து அதுக்கு என்ன காரணம் அப்டினு என்ன ஏது நம்ளுக்கு எதுமே தெரியாது ஒரு சில சொல்றாங்க சாப்பாட்டு முறை அப்டினு அந்த குழந்தைகள் வயித்துலந்து தா வந்திருக்காங்க சாப்பாட்டு முறைங்கிறப்போ நம்ம யோசிரிக்க வேண்டியதுதானே
தோழி இது வந்து வந்து பாத்தீங்கனா ஒரு மர ரீதியான ஒ நோய் தோழி இப்ப உங்க இப்போ உங்க மாம்னார் மாமியாருக்கு இருக்குன்னா அது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருந்திருக்கலாம்
ஆனா கேட்ட வரையில அவுங்களோட பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஒனி இருந்ததே இல்லன்தா சொல்றாங்க ஏன்னா மாமியாரோட அம்மாவு மாமனாரோட அம்மாவு இன்ப்ப வரைக்கு இருக்கறாங்க மாமியாரோட அம்மா இப்பதா ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன் பு அதாவது இறந்தார்கள் ஆனா இன்னும் மாமியாரோட அம்மா இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கெடையாது சுகரோ பி பி யோ எதுமே இல்ல நலமாக இருக்காங்க வயத அதாவது மாமனாரோட அம்மா மட்டு கொஞ்சோ உடல்நிலை சரியில்லாமல் தா அதாவது வயது கார்ணத்தினால் நடக்க முடியாமல் மறதி இந்த மாரி பிரச்சனை கார்ணத்தால் தான் எறந்தார்களே தவிர வேற எந்த பிரச்சனையு இல்ல அதே போன்றுதான் மாமியாரோட அம்மாவும் எந்த ஒரு பிரச்சனையு இல் இப்ப உள உணவு பழக்கங்கள் சரியில்லை தோழி
கரெக்ட் தோழி கரெக்ட் தோழி தோழி ஒண்ணும் சொல்லுங்க தோழி இல்ல நீங்க சொல்லுங்க தோழி
இல்ல தோழி நீங்க எதோ சொல்ல வந்திங்க சொல்லுங் வந்தத
இல்லங்க தோழி இத நம்ப உணவு பழக்கம் சரியில்லன்னு சொல்லலாம் இத நம்ம கொஞ்சம் நம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் தோழி
புரிது ஒரு சிலர் வந்து ஒரு சில குறிப்புகள் சொல்றாங்க அதாவது வெண்டைக்காவ நைட்டு தண்ணியில ஊற போட்டு அத காலையில சாப்ட்டு குடிங்கன்னு சொல்றாங்க பாகற்காய் பச்சையா சாப்டுங்கன்னு சொல்றாங்க அப்றமா வந்து இந் வெள்ளரி விதை அதுக்கப்றமா அது கூட வந்து ஒரு சில விதைகள் பூசணி விதை இந்த மாரி விஷயங்கள்ல்லா வந்துட்டு சொல்றாங்க சாப்டுங்க அப்டின்னு சாப்ட்டா வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு ஒடம்புக்கு அப்டின்னு அதாவது சுகர் கண்ட்ரோல் ஆகு அப்டின்னு ஏன்னா வந்து இப்போ சுகர் கண்ட்ரோலா ரொம்ப கொறையவு கூடாது ரொம்ப கூடவு கூடாது சுகருங்றது
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
ஒடம் அதாவது ரொம்ப தலக்கரக்கம் மயக்கம் வந்துடு அவுங்ளுக்கு ரொம்ப ஏதாது சாப்டுனு போல பசிக்ர மாதிரி இரு க்கு ரொம்ப கூடுனாலு சாப்பட மாட்டாங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க இந்தர மாதிரி இருக்கற பட்ஜெத்துல நம்ம எது கொடுக்கவு முடியாது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அதிகமா மருந்துகள் சாப் டா கிட்னி ஃபெய்லியர் ஆயி அதும் ஒரு பிரச்சனையா வரு சொல்றாங்க இப்படி இருக்ற பட்சத்த நம்ம எது மூலயமா போறதுக்கு இன்னு ஆயுர்வேதா சித்த வைத்தியோ போனோ அப்டின்னா அதாவது பத்தியா சாப்பாடுன்னு சொல்றாங்க அத் யாராலயு பத்தியமா இருக்
தோழி தோழி இதெல்லா எதுமே வேண்டாங்க தோழி நல்ல உடற்பயிற்சி தோழி அது வயசான தினமு உடற்பயிற்சி செய்ய முடியாது தோழி நடை நல்லா நல்ல நடந்தாலே போது தோழி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆ இன்சுலின் இதுக்கு முக்கிய காரணோ வந்து உடம்புல சுரக்ற ஒரு சுரப்பி தா தோழி காரணம் அது வந்து நெறைய சுரக்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அது ஜாஸ்தியா காமிக்
ஆமா தோழி ஆனா இப் இப்ப இருக்க காலத்துல வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு வர காரணோ என்ன அப்டின்னா மருத்துவர்கள் ஒரு சிலர் வந்து அவங்களுக்காக அதாவது அவங்களுக்கு பணோ வேணு காசு வேணுங்றதுக்காக அவங்க வந்து இந்த அவங்களயே ஒரு வர வக்கிற மாதிரி அப்டின்னு வந்து ஒரு சில எடத்துல நா கேள்விப்பட்ருக்கே
கே அவுங்க வர வச் வாங்களா அது எப்டி வரு தோழி
வந்து அவுங்க கொடு அதாவது இப்போ ஒரு முறை வந்து நீங்க ஏதோ உடல்நிலை சரியில்லன்னு போறீங்க அந்த உடல்நிலை சரியில்லன்னு போறப்ப அவுங்க குடுக்குற மா மாத்திரையு மருந்துலையு வந்து சக்கரையின் அளவு உயர்வா இருக்கும் அதாவது ஹைடோஸ் சொல்றாங்கல்ல அதுல வந்து உயர்வா இருக்குமா ப்ச் அந்த ஒரு காரணத்தினால அது வந்து ஒரு வாரம் அந்த மாரி சாப்டும்போது ஒரு மாதத்துல வந்து ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஒடஞ் வெளி சலில்லா போகு இரண்டு மாதத்து இருக்கு ஒரு முறை அப்படி எகு எது எடுக்றப்ப ஒரு வருடத்துக்கு அப்றமா அவங்களுக்கு அந்த சக்கரை அளவுங்றது அதிகரிக்குதா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து இது சொல்லிரு இருக்காங்க நா வந்து நெறைய பேர் கிட்ட கேட்கும்போது எல்லார உண்மைய தா சொல்றாங்க உயர் அதாவது ஹை டோஸ் அந்த டேப்லெட் யாரு எடுக்காதீங்க அது எடுத்தீங்ன்னா உயர் ரத்தஅழுத்தோ அதாவது பிப் பி ங்றது வரும் உம் அப்றமா சக்கரை நோய் வரு அதுக்கப்றமா வந்து ட்டு ஒரு சில நாட்க நாட்களுக்கப்பறொ வந்து நம்மளுக்கு யூரின் போறோல அது வந்து குறைவா ஏற்பட்டு கிட் னி ஃபெய்லியர் உண்டாகு இந்த மாத்ரி நெறய விஷ்யங்கள் சொல்றாங்க எனக்கு தெரீஞ்சு நா தெரிஞ்ச வரை க்கும் இதுதா சொல்றாங்க அனா அது உண்மையா பொய்யான் தெரியல
உண்மத்தோழி உண்மத்தோழி இப்போ ஒரு மெடிசன் வந்துப் பாத்தீங்கனா ஒரு நோய வந்து அது கட்டுப்படுத்துதுனா அது எவ்ளோ ஒர் பவராருந்தா அத கட்டுப் படுத்து அது மற்ற உறூப் புக்கள் வந்து அத ஏற்க கூடிய சக்தி இருக்கணு தோழி
உம் புரியுது தோழி அதுதா
வந்து கஷ்டந்தான்
ஆஹ் அதுவு வந்து இந்த அவுங்க எல்லா லாருக்குமே இப்ப வந்து மருத்துவர்கள் முன்னாடி இந்த ஆன்டிபயாட்டிக் அதெல்லா கடயாது இப்பொள்ள காலத்துல வெறு ஆன்டிபயோட்டிக் எல்லா போட்டா அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க சரியாயிரு அந்த காரணத்தினாலேயே வந்து கண்டிப்பா வந்து அந்த சக்கரயின் அளவு உடம்புல கூடு ஏனா வந்து ஒரு சிலருக்கு வந்து சக்கரயனோட அளவு குறைவா இருந்துச்சு அப்டினா அது வந்து ஒரு சமநிலைய கொண்டு வந்துரு ஒரு சிலருக்கு சக்கரயின் அளவு கொஞ்சொ உயர்வாருக்கு அப்படி பட் ச்சத்துல அவுங்க சாப்புடும் போது இன்னூன் தா அதிகரிக்குமே தவரெ அது குறையாது நம்மோ வந்து சொல்றாங்க நம்ம அததா கேட்டுக்க முடியு நம்மொ போயிட்டு இல்ல அது தப்பு இது தப்பு நம்ம எதூமே ஆர்கயூமெண் பண்ண முடியாது
கரேட் தோழி கரெட்டு
ஏனா நம் ம்மளுக்கு உடல்நிலை சரியில்லேன் நம்மதா போறோ அவங்களோடைய பிச்னஸ் தா இருக்குதோ இல்லியோ நம்மளுக்கு உடல்நிலை அது சரியாகணு நம்ம குடும்பத்தினர்களு நம்மளு திருப்தியா மன நிம்மதியா வாழணுங்கறது காக நம்மொ போறோ ஆனா அதுவே அவங்க வந்து அத ரொம்ப ச் ஒர் பிஸ்னஸா எடுத்துக்கிட்டு மீண்டும் நம்மளுக் ஒடல்நிலை சரியில்லாததாக்குறாங்க
தோழி இதுக்கு நாம்ப என்னா பண்ணணுனா நம்போ அறவே வந்து இந்த வெள்ள வெள்ள சாதோ வெள்ள சக்கர இத அறவே நம்போ உணவு பழக்கத்லந்து நீக்கணு தோழி
உம்
இதெல்லா நீக்கிட்டு ப்ரவுன் கலர் ரைஸு கேரளா மட்டரிசி இந்த மாரி சாப்புறப்ப அது வந்தூ பாலிஷில்லாத அரிசி இந்த மாரி சாப்பட்றப்பே என்னாகுனா நம்ப சாப் பாடு அளவு வந்து ரொம்பொ நம்ளால கம்மியாதா அது எடுத்துக்க முடியு நெறையது நம்மளால சாப் சாப்பிட முடியாது தோழி ஒரு கப்பு தா ஒரு குட்டி நீங்கெ பொரியல்லெ வைக்கெற கப் அளவு தா நம்ளால சாதமே சாப்பட முடியு வயிறு வந்துப் பாத்திங்கனா ரொம்பிடும் உங்ளுக்கு நெறைய நார்சத்து இருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் தோழி மத்தது இப்ப நம் நாம்ப சாப்பிட்ற இந்த வெள்ள அரிசி சாப்பிட்றப்ப அதில நெறைய பாலிஷ் பண்ணி நெறைய கெமிக்கல் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து சத்தே இல்ல தோழி நாம்ப சாப்ட்ற இந்த வெள்லெ சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டு தான் தோழி
அதுவும் முக்கியமான விஷ்யம் உங்ளுக்கு தெரியுமா தோழி சக்கர எதுல இருந்து எடுக்கறாங்கன்னு அதாவது இந்த மாட்டு எலும்பு நாயின் எலும்பு இந்துலருந்து அவங்க வந்து அதோட பளப்பளப்பிற்காக அதுல இருந்து எடுக்கறாங்க அது வந்து இப்ப நீங்க அது வந்து எப்டி சொல்றதுக்கு ம அந்த உணவு பாதுகாப்பு துறையிலயே அது வந்து கண்டுபிடிச்சிருக் காங்க அதிகமான சக்கர எடுக்கறாங்க அப்டின்னு முடிஞ்ச அளவுக்கு நம்மதா நம்ம ஒடம்ப பாத் குணும் நம்ம குடும்பங்கள் முடிஞ்சளவுக்கு நம்மளே செரி நம்ம எதாச்சு காய்கறியா இருக்கடும் எதாச்சும் ஒரு சில பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே நம்ம போட்டு வச்சு செஞ்சு சாப்டோன்னா நல்லது ஆனா என்ன இப்ப உள்ள காலத்துல அதற்கான வச
வசதிகள் ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி கரெக்ட்டு தோழி நீங்க சொல்றது வந்து உண்ம தோழி ஒரு விழிப்புணர்வான ஒரு பேச்சு தோழி
பொய் தோழி நம்ளுக் க்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைய போகிறது தோழி மறுமுறை பேச நேரம் கெடைத்தால் கண்டிப் பா அடுத்த ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல ஏதாவது குறிப்புகள் இருந்தாலோ ஏதாவது பிரச்சனைகள் எதனாலும் நம்ம கண்டிப்பா அடுத்
பகிர்ந்து க்கலாம் தோழி பகிர்ந்துக்கலா தோழி மிக்க நன்றி தோழி